அது தோழி ஆமா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா ஆ ஆ எல்லாரு நல்லா இருக்கோ தோழி தோழி
சொல்லுங்க ஆ சொல்லுங்க தோழி
ஆ ஆமா தோழி இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கனா நாங்க அப்ப உள்ள அந்த ஒயறு கூடல்லா பாத்தீங்க அப்டின்னாக்கா நல்ல ஒரு ஒரு சூழ்நிலையிலதா இருந்துச்சு இல்லைங்களா ஆனா இப்ப உள்ள ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்னதா வந்து அந்த மாதிரியான ஒரு எப்டி சொல்ற ஒரு கு குவாலிட்டி தர உ தன்மை தகுதி தன்மை வந்து இல்லையோ அப்டின்னு நா நனைக்கிறே தோழி அப்டித்தான
ஆமா நீங் நீங்க ஒரு ஓ நம் வாழ்ந்த ஒரு பொருட்கள் வந்து தற்போதைய சூழ்நிலையில எதுவுமே கெடைக்கிறது கெடையாது எல்லா கலப்படோ இந்த ஆ பாலியின் பைக கூட கலடம் தா வருது அப்படி இருக்கிறப்ப அந்த உலை உறுதி தன்மை வந்து நீங்க சொல்ற மாரி இருக் காதுதா ஆனாலு பொருளாதாரம்லா ஏறிக்கிட்டு போறதுனால அ இவ்ளோ அமௌண்ட் கொடுத்த நம்ம அந்த பண்டில் வாங்கி நீங்க சொடுற மாரி உடல் உழைப்பு இதெல்லாமே சேர்த்து நம்ம விக்கிறப்ப
ஆ ஒரு சிலர் வாங்கிருவாங்க மன நிறைவோட ஒரு சிலர் வந்து மன கசப் புவாங்க இவ்ளோ அமௌண்ட் குடுத்து நம்ம வாங்கனுமா அப்டின்ட்டு ஆனால என்ன பண்ண முடியு நம்ம ஒரு சிலருக்கு வந்து ஒரு அதுல உள்ள ஒரு கு குறைந்தபட்ச தொகையை வந்து கொறைச்சிட்டுதா நம்ம குடுக்குற மாரி இருக்கு அதுலயு ஒரு சில லஷ் நஷ்டங்களு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.
இல்ல இல்ல அதாது இதுல வந்து நஷ்டம் அப்டின்னு வரது வந்ததுனாலதா வந்து இந்த இந்த தொழிலே விட்டுட்டாங்களோ அப்டின் நா நெனைக்கிறே ஏன்னா அவங்களுக்கு உடல் உழைப்பு ஒரு நாள் ஒரு நாள் ஒக்காந்து அவங்க வேல பாக்குறாங்க அவங்க இடுப்பு வலி க்கி அதாவது ஒக்காந்தேதா அந்த அந்த கூடைய பின்னுறது வந்து ஆ செயல்படணு செயல்படுத்தக்கூடிய ஒரு தொழில் அது நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒக்காந்துருப் சோ அவங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி அப்டின்னு சொல்லி உடல் வலிகள பொறுத்துதா அதுக்கான ஒரு ஒரு நாள் சம்பளம் அப்டிங்கும் பொழுது ஒரு நூறு ஒரு நூத்தம்பது ரூபா ஒரு இரநூறு ரூபா அப்டின்ற மாரி வச்ச கூடைக்கி வச்சிதா அவுங்க எடுக்கணு ஏன்னா லாபம்ங்கிறது நமக்கு அதுதான வீட்ல இருந்து பாத்தாலு லாபங்கிறது நமக்கு அதுதான ஆனா அந்த ஒரு அம் அந்த ஒரு தொகையை கூட குடுத்து யாருனா வாங்கக்கூடிய வாங்க சூழ்நிலையிலதா பெரிய ஒயர் கூட அப்டின்றத நம்ம பாக்க முடியல சரிங்களா
சொல்றது சரிதா இந்த கூடை பின்ற தொழிலயே பாத்தீங்கன்னா ஆ மூங்கில் கூடைல்லா இப்ப ரொம்ப
ஆ அதிகமா புழக்கத்துல இருக்கு பாத்துருக்கீங்களா மூங்கில் வைச்சி சின்ன சின்ன ஆ பழ தட்டுக்கள் செய்றது ஆ காய்கறி சேகரிச்சி வைக் கிற கூடைகள் செய்றது அந்த பேஸ்கட் மாரி உள்ளது அப்பறோ பாத்தீங்கன்னா பூச்சாடிகள் இதுவு கூட அந்த மூங்கில் வைத்து வருது அதுவு இப்ப வந்து கொஞ்சோ ஆ பரப்பரப்பா வியாபாரத்துல இருக்கு அப்டின்னா நெறையா திருவிழாக்களுக்கு போயிருக்கே அதுல பாத்துருக்கே
ஆ அதாவது நீங்க சொல்றது பாத்தீங்க அப்டின்னா அதாவது அது வந்து விசேஷ நா இப்ப ஒரு விசேஷ வீடு அப்டின்னாக்க இந்த சீர்வரி சை அப்டின் சொல்லி எடுத்துட்டு போறாங்க இல்லையா அங்க எடுத்து எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த தட்டுமுறைகளை தான நீங்க சொல்றீங்க
அந்த தட்டு இல்ல மூங்கில் தட்டு இப்ப அழகுக்காக பின்றாங்கல்ல சின்ன சின்ன மூங்கில் கம்பிகள வச்சி நெறையவே பாத்துருக்கே நீங்க பாத்தது இல்லையா
தோழி நா அந்த மாரி எதவு பாத்தது இல்லையே
சின்ன சின்ன கூடைகள் திருவிழா கடைகள்ல நெறையா இருந்துச்சி நா கவனிச்சே அதுவு ஒரு ஒரு வகையான மூங்கில் கம்பியதா வச்சி செய்றாங்க
ஆ ஆ நா வந்து ஒரு இப்போ எதுவு இப்போ இப்ப உள்ளது நா எந்த திருவிழாக்கு நா செல்லல சோ அதனால எனக்கு அது மாதிரி ஒரு கூடைகள் வந்து இப்ப புழக்கத்துல இருக்கு அப்டின்றதே எனக்கு தெரியல தோழி நா பாத்தது இல்ல ஆனா அத சொல்லப்போனா நீங்க அந்த மாறி ஒரு வந்ததுன்னா கூட அதெல்லா நம்ம வரவேற்கணு அப்டின்தா சொல்றே ஏன்னா நம்ம வந்து இந்த நெகிழி பை அப்டின்றத அந்த பிளாஸ்டிக் பைய நம்ம புடிச்சிக்கிட்டு இருக்காம அதெல்லா தவிர்த்துட்டு இந்த மாரி கூடைகள நம்ம வந்து கண்டிப்பா வரவேற்கணும் அத என்ன அவ்ளோது ஒரு குடிச தொழிலாளி அப்படிங்கம்பொழுது அவுங்க எண்ணத்த பெருசா வச்சி அவுங்க வித்தற போறாங்க சொல்லுங்க ஒரு கோடிக்கு அதிகபட்சம் ஒரு நூறு ரூபாய்ல இருந்து எரநூறு ரூபாவு வச்சிதா லாபம் வச்சி குடுக்க போறாங்க ஆ அத தாண்டி எல்லாம் அவுங்க பெரிய அளவுக்கு ஒரு தொகையும் கொடுத்து அவுங்க விக்க மாட்டாங்க இல்லைங்களா ஏனா அவங்களுக் கும் வியாபாரம் போகணும் அவுங்க வந்து பெரிய தொகை சொல்லி வித்தாங்க அப்டின்னா அவங்களுக்கு ஏபாரமு போக போறது கெடையாது சோ அவங்களுக்கு கு வர லாபகரமான ஒரு தொகை அப்டின் சொல்லி அவுங்க விக்கிரதா நம்ப வாங்க போறோம் சோ இது மாதிரி வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்த நம்ம வந்து வரவேற்கணும் கண்டிப்பா
கண்டிப்பா இந்த மூங்கில் மரத்த வச்சி நறையா பொருட்கள்லா அழகு சாதன பொருட் கள்லா இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க மூங்கில் அத வச்சி பிரியாணி பண்றது அ இது மாரி பழங்காலத்துல உள்ள ஆ பொருட்கள் தான் இப்ப வந்து ஆ ஏனா ட்ரண்டிங்ன்னு சொல்றாங்கள அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துட்டு இருக்கு நீங்க கவனிச்சிருக்கீங்களா அதல்லா
சோ அதாவது நான் வந்து இந்த மூங்கில் பிரியாணி அத எல்லாமே நா பாத்திருக்கேன் அத ஊடகங்கள் வழியாவே நா பாத் துருக்கேன் அந்த மூங்கில் குலாப்ல பிரியாணி செய்யறது அதுதான சொல்ல வரீங்க
ஆமா ஆமா அதுதா சொல்றன்
அதல்லா ஆ அதல்லா நா பாத்திருக்கேன் ஆனா நீங்க சொல்லக்கூடிய அதுவே அதுவே வந்து ஆ பாத்துருக்கேன்றதை விட நா சாப்ட்டுருக்கேன் அதோடைய சுவையெல்லா அந்த மூங்கிலோட அந்த வாச சனமோ அதோட சுவையல்லா அவ்ளோ ஒரு சுவையான சுவை அது சொல்ல போனா ஆ அதே மாதிரி இப்ப நீங்க சொல்ல மூங்கிளால செய்யக்கூடிய அந்த இப்ப வந்துட்டு ஆ நா இன்னும் பாக்கல தோழி வந்ததுன்னா கண்டிப்பா நா என்னோட உபயோகத்து க்கு நிச்சயமா நா அத வாங்குவ இங்க
ம் அதுவும் ஒரு அழகா தா இருக்கு அது பாக்கறதுக்கு ஆ பழக்கு பழங்கள்லாம் வச்சி நம்ப டைனிங் டேபிள்ல ஆ வச்சிருந்தோம் அப்டின்னா அது ஒரு பாக்கறதுக்கு அழகா இருக்கு அந்த மூங்கில்க்கு சின்ன சின்ன குச்சிகலா வச்சி அதுல கலர்லாம் அடிச்சி நல்லா அழகாதா அதையும் விற்பன பண்றாங்க அதோட தரம் எப்டி இருக்குன்னு எனக்கு தெரியல நா ஏனா வாங்கி பாத்தது கெடையாது ஆனா கவனிச்சிருக்கன் சின்ன சின்னதா
ஆ அப்டிங்கிளா நா அதுதா நா இப்ப நா நீங்க சொல்லிதா இப்ப நா கேள்வியே நா படறன் ஆ ஆனா நீங்க இன்னொரு தடவ நீங்க இப்போ போனீங்க கண்டிப்பா ஒரு ஒன்னு ஒரு கூட வாங்கி நம்ம பயன்படுத்தி பாத்தா நமக்கு தெரியும் அதோட தன்ம எப்டி அதோட தன்ம எப்டி இருக்கு எப்டி இருக்குன் சொல்லிட்டு சோ கண்டிப்பா நீங்க வாங்கி ஒரு முற பயன்படுத்தி பாருங்க எப்டி இருக்குனு ஏனா இதெல்லா வந் து நம்மளுடைய அழிஞ்சி போன நம்மளுடைய பாரம்பரியத்துல ஒண்ணு அதாவது அந்த காலத்துலலா மூங்கில்ல எல்லாம் செய செ பயன்படுத்துனதுதான ஒரு இப்போ நா இப்ப இதல்லா பாந்துருக்கே புத்தகங்கள் எல்லாமே நா பாத்துருக்கேன் அதாவது இந்த சீனர்கள் அப்டின்னு இருக்கறவரு இருக்காங்க இல்லையா அவுங்க வந்து இந்த கூடைகள்லா பயன்படுத்துவாங்க வ ஊடகங்கள பாத்தீங்கன்னா தெரியும் ஆ அதாவது வெளிநாடுகள இருக்கக் கூடிய சீனர்கள் வந்து இந்த மூங்கிலால செஞ்ச கூடைகள தா பயன்படுத்தியிருக்காங்க ஆனா அது வந்து இப்ப நம்ம ஊர்ல அது நம்ம நாட்ல அது இருக்கு அப்டின் நீங்க சொல்றத பாத்த உண்மைலியே ரொம்ப ஸ் சந்தோஷமா இருக்கு நா பாத்திருந்தா கண்டிப்பா வாங்கிந்திருப்பே நா வாங்கி எப்டி இருக்குன்றத நிச்சயமா பயன்டுத்தி பாத்திருப்பே
கண்டிப்பா நீங்க சொல்றது செரிதா அந்த காலத்துல பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இப்ப வந்து நாகரீக மாற்றத்தால ஒரு உருமாற்றம் அடைஞ்சு வந்துகிட்ருக்கு இருந்தாலு அத வந்து மக்கள் வந்து எல்லாரு விரும்புறது கெடையாது ஆமா இப்ப என்ன ஒரு வே விறுவிறுப்பா போற இந்த சூழ்நில பொருளாதார வாழ்க்கையில எது சீக்கிரமா நம்மூளுக்கு சுலபமாக்க கூடியது எந்த ஒரு வேலையுமே சீக்கர செஞ்சா அது நல்லது அப்டிங்கற ஒரு அ தா ஒரு மன நிலையிலதா யாருமே போய்கிட் இருக்காங்க ஆனாலு இந்த பழைய பொருட் கள் இதெல்லா வந்து ஞாபகப்படுத்தி அதையு கொண்டாந்து நம்ம வீட்ல வந்து பயன்படுத்துறோ அப்டினா பழயம் பழமையு மாறாது அதுள்ள மருத்துவ குணங்களா இருக்கட்டு எல்லாமே நம்புளுக்கு திரும்ப திரும்ப நம்புளுக் கெடைச்சிட்டே இருக்கு எப்பயுமே
ஆமா இப்பன் நம்ம ப்ளாஸ்டிக் கூடதா நம்ம அதிகமா பயன்படுத்துறோல்லைய நீங்க சொல்ற மாரி இந்த வெங்காய மாக்கெட்டும் தக்காளி பழமா இருக்கட்டும் அந்த ம் அந்த வீட்டுக்குள்ள மள்ளிக பொருட்கள் அனைத்தையுமே இந்த ப்ளாஸ்டிக் குடைகள்ல தா நம்ம பயன்படுத்துறோ சோ அத வந்து தவிர்த்துட்டு நம்ம இந்த மாரி குடைக வாங்கி பயன்படுத்துறதுனாலையு ஆ நம்ம ஒரு பெரிய அளவுல நம்ம எந்த அளவும் பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது ஏன்னா ம் அவுரு திரும்பயு அந்த ப பழைய நாகரிகம் அப்டின்றது வருது அப்டினா கண்டிப்பா நம்ம இந்த தலைமுறை வந்து அந்த செயல நம்ம கண்டிப்பா வரவேற்க்க கூடிய ஒரு செயலது அம் நெஜமா எல்லாருக்கு வந் வருத்தப்பட்றே நீங்க பாத்துருக்கீங்க ஆனா வாங்கலன் சொல்றீங்க ஆ எனக்கு ஒரு அழைப்பாது போட்டிருந்தீங்கனா கூட நா அங்க நிச்சமா வாங்கிட் வர சொல்லிருந்திருப்பே
அதுவா அது அடுத்த டைம் நா பாத்தேனா அத நா சொல்றே கண்டிப்பா நா அதையு வாங்க முயற்சி பண்றே நீங்க சொன்னீங்கள இப்ப இந்த வெங்காய கூடைகள் இதெல்லா எங்க வீட்ல கூட ஒரு மூங்கில் தட் இருக்கு அதாவது அதிகமான வெங்காயம்ல்லா வாங்கனோ அப்டினா அந்த மூங்கில் தட்ல எங்க அம்மா கொட்டி வெச்சிருவாங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு வீணா போகாம இருக்கு அந்த தோல் மட்டுந்தா காஞ்சி வருமே தவிர அ சில வெங்காயங்கள் வந்து அழுகிடு தெரியுமா
ஆமா நம்ம இப் ப்ளாஸ்டிக்ல கொட்டும் பொழுது வெங்காயங்கள் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்குது அழுகி போய்டுது அதும் மொம் பாத்தீங்கனா முளச்சி வந்துடுது சோ இது மாத்ரியான பிரச்சனைகள் நெறைய இருக்கு
அதல மூங்கில் தட்டுல நம்ம வெக்கிறப்ப தோல் மட்டுந்தா அதோட வெங்காயத்தோட தோல் மட்டுந்தா சுருங்குமே தவிர ஆ உள்ற உள்ளது எதுமே அழுகாம இருக்கு ரெண்டாவது அந்த வெப்பநிலை இருக்கில்லயா இப்ப ப்ளாஸ்டிக் அப்டின் வெச்சோன் வெச்சுங்களே அ வெளியில உள்ள வெப்பநிலைய வந்து உள்ளாரையு அறை வெப்பநிலைய வந்து மாற்றிடு அது அதால வந்து இதுங்க முடியாது மாத்திக்க முடியாது ஆனா இந்த மூங்கில் தட்டுகள் என்ன பண்ணு அப்டினா எப்பயுமே ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழலே குடுக்கு வெப்பத்த வந்து அதிகமா ஈர்க்காது இந்த முங்கில் தட்டு
கண்டிப்பா
அதனால ஆ அதனால நம்ளுக்கு வந்து அதுல வக்கிற பழங்களா இருக்கட்டு வெங்காயம் பொருட் கள் காய்கறி எதுவா இருந்தாலுமே சீக்கிர வீணா போகாது அதல்லாமே பழைய காலத்துல பாத்தீனா கல்யாண வீடுகள்ல அதிகமா பயன்படுத்திருப்பாங்க மூங்கில்ல சாத வடிக்கிறது மூங்கில் தட்டுகள்ல காய்கறி எடுத்து வைக்கிறது இது மாரி மூங்கில் சார்ந்த பொருள்கள் வந்து கல்யாண வீடுகள்ல பயன்படுத்துவாங்க நீங்க கவனிச்சிருக்கீங்ளா அதெல்லா
கண்டிப்பா தோழி மீண்டும் அடுத்த அழைப்ல நம்ம இத பத்தி நம்ம விரிவா பேசலான் தோழி
ரொம்ப நன்றி